ஹலோ
என்ன பண்றப்பா என்னப்பா பண்ற
துணிதாக்கா மடிக்றே
ஆ காலேஜ் போல
இன்டன்ஷிப் போல
ஏன்
ம் அ ஸ்கின் அலர்ஜி வந்துர்ச்சு
ஏ என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போனியா
போனே ஊசி போட்டாங்க செம்ம வலி
ஏன் என்னதா ஆச்சு எதோ நேத்துதா அ வீங்கி போயிருந்தது என்ன கழுத்தெல்லா
அதுதா இப்ப ஃபுல்லா பெருசு பெருசா ஆயிச்சு நைட்டே போய் ஒரு ஊசி போட்டுன் வந்துருக்கே
ஒரு நாளைக்கு இங்க வாயே நா ஒரு ஒரு ஸ்கின் டாக்ட்ரு கிட்ட இங்க காட்றே என்னோட காலுக்கு அவர்கிட்ட பேய்ட்டு வர்லா
செரி வரே
ம் அங்க டாக்ட்ரு என்ன சொன்னாங்க
பூச்சி எதா கடிச்சிருக்கு வந்து எள்ள கொள்ளைல நம்ம வேல செஞ்சோல
ஆமா
அதனால
அங்க எதாது கடிச்சிருக்குன்றாரா
ம்
ம்
அங்க எது கடிச்சிருக்கா இல்ல வீட்ல நா ஒரு டீ ஷர்ட் போட்டே அந்த டீ ஷர்ட் போட்டதுனால தா அரிச்சிது ஒருவேல அதுல எதா இருந்துச்சா ம் வீட்டு ஃபுல்லா அந்த ஒரு எறும்பு இருக்கு பாத்ரூம் அந்த ஒரு மாரி பறக்குற எறும்பு ஒன்னு
ம்
அந்த எறும்பு கடிச்சுதா என்னானே தெரில இப்டி இப்டி தெரியுமா உனக்கு உள்ள ஃபுல்லா பிங்க் பிங்க் பிங்க் பிங்கா வெள்ள கலர் ஒடம்பு வெள்ளையா இருக்குவே நல்லா தெரிது பிங்க் பிங்க்கா
ம் ம் இப்போ பரவாலையா ஊசி எதா போட்டையா
ஊசி போட்டாங்க செம்மயா பண்ணிருக்கு நர்ஸ் செம்மயா குத்திருக்கு
ஒழுங்க போல்லோயோ
என்னாது
ஊசி
அதுதா நானு தெர்ல ஆனா வலிச்சது பயங்கரமா எனக்கு தா நெறி கட்டிக்குமே எப்போ ஊசி போட்டாலு மொன்ன குத்திக்கு
தேச்சு உட்டியா
தேச்சு உட்டாலு அது கட்டு அது அப்புறோ கரஞ்சிடு அதுவே தானா
ம் சாப்ட்டியா
ம்
ம்
என்ன சாப்பாடு
இங்க முருங்கக்கீர
ம்
அப்புறோ எறா வந்தது எறா வாங்கி ரவோண்டு பசங்களுக்கு மட்டு அம்மா தொக்கு செஞ்சாங்க
ம் பஜ்ஜி போட்ருக்கலால
அதெல்லா வேணான்டா எண்ண பொருளோ அதிகமா வேணா
இன்னமேக்கு எண்ண பொருளே யாரு இது டாக்டரே சொல்றாங்க நான்வெஜ்ஜே எண்ண நான்வெஜ் வந்து வறுத்து சாப்டாதீங்க
ம் எண்ண பொருளே வேணான்றாரா
ம் நீ என் ஃப்ரெண்டோட மாமாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்ச ஃபோர்த் அட்டாக் ஆ தேர்ட் அட்டாக் ஒரு வாரந்தா ஆகுது நெனைக்கற ஆமா
ம்
ஃபஸ்ட்டு வந்தது தெரியாத உட்டுட்டாங்க ஃபோர்த் அட்டாக் அட்டாக் வந்து காப்பாத்தி வெச்சிருவாங்க ஏ ஃப்ரெண்டோட மாமாக்கு எ ஃப்ரெண்டோட மாமாக்கு அவருக்கு பாரு மூணு பையே மூணுமே பையே
என்னாச்சு
சின்ன சின்ன பசங்க ஹார்ட் அட்டாக்
எறந்துட்டாரா
இல்ல இல்ல இருக்காரு
எங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்களா
வீட்டுக்கு இட்டுன்னு வந்ட்டாங் அதா சொல்றனே ஃபஸ்ட்டு வந்து ஆ அதான் நான்வெஜ் சாப்பிடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கா இவர் வந்து டேப்லெட் சரியா எடுத்துக்கல கரெக்டா எடுத்துக்கணுமா இல்லையா எடுத்துக்க க்கல அவுங்க ஒய்ஃப் சண்ட போட்டுன்னே இருக்கும் போல
ம் ம்
ஒய்ஃப் சண்ட போட்டுன்னே இருப்பாங்களாம்
ம்
அந்த ஃப்ரஷர்னாலயு வருமாவே
ம் ம்
சாப்பாடு கண்ட்ரோலா தா மாத்திர எடுத்துக்கனு போல அவுங்க சொல்ட்டாங்க ஒபன் ஆட் சர்ஜரின ஐந்து நைன் லேக் கிட்ட ஆயிடு
ம் ம்
இது வந்து ஆஜோ பண்ண ஆஜோ பைபாஸ் பண்ணாதா செரி த்ரீயோ ஃபைவோ கிட்ட ஆகு சொன்னங்க்
ம் ம்
அவ்ளோளமாமூ
எல்லா கொடும தா பாத்து தா சாப்பணு நம்மளா
இப்ப இருக்கற ஃபுட்டு எப்பா
ம் இப்ப என்ன அந்த வீக்கம் கொறஞ்சிருக்கா இல்லையா உனக் க
அந்த எரிச்சல் இருக்கு அந்த இது எல்லா முட்ட முட்டையா காணோ ஆனா வந்து தெரிது பிங்க்கா தெரிது எரிச்சலா இருக்கு வேர்வப்பட்டா எரிது
அங்க என்ன சாப்பாடு
இங்க வந்து நேத்து வச்ச கார கொழம்பு
ம்
அப்றம் வட கலமா வசங்கம்மா
ம் ம்
வேற நா கண்ட்ரோலா இருக்கனு நெ னச்சாலு உங்க மாலத்தி அங்க விடமாட்டேங்கறா செஞ்ச வச்சா நா சாப்படதான தோணு எனக்கு
ம் ம் உண்மதா நீ சொல்லு செய்யாதன் சொல்லி சொல்லு அம்மா
உனக்கு வேணா நீ சாப்பிடாம இரு நா சாப்டுவ நாங்க சாப்டுவோ அப்டி செய்றாங்க நா என்ன பண்றது
ம் அப்ப நீ தா சாப்படாம இருக்கணு
அதேதா கஷ்டம் கண்னு முன்னாடி வச்ட்டு சாப்டாம இருந்த எப்டி இருக்க முடியு
ம்
பாப்பா என்னா பன்ந்து
இப்ப அது ஆரி போட்றியா
நீ கரெக்டாக ப்ராப்பரா ஒன்னு தந்ததான நா போறதுக்கு இத போட்டு ஸ்டார்ட் பண்றவா வரையதுக்கு பாப்பா அளவு இல்ல சண்டே வர கரெக்டான அளவு
ம்
இன்னு டிசைன் செலக்ட் பண்ணி அனுப்பு
ம் ம் பாப்போ
உனக்கு ஒரு பிளவுஸ் போடு
ம்
ம்
எனக்கு தெரிலப்பா நா பாக்குற நா என்ன எனக் ட்ரெஸ்ஸுகிஸ்ஸு எடுத்தா தானே நா வுனக்கிட்ட ப்ளவுஸ் குடுக்க முடியு நானா எது எடுக்லயே எடுத்தா தா குடுக்க முடியு
ஆ
பாப்பாக்கு மட்டு போடு ஆம்மா நா வந்து உனக்கு எனக்கு சொல்றே நா என்னானு
ஓகே
ம்
நாயே நேத்து பயம்புத்தித்தென்ன அதலா வந்து கத்திட்டே இருந்தாங்க இவ்ளோ வேல செஞ்சே அப்டி இப்டி சொல்லின்னே இருந்தாங்க ஏரு வேலை போனா பில்லுக்கு போனே நா அங்கு நா என்ன நெனச்சே எனக்கு ஒரு அர்ஜெண்ட் ஜாக்கெட்டு அவங்க வந்து அந்த நைட்டே எனக் பதனோரு மணி ஆனாலு பரவால்ல தந்துரு அப்டி சொல்ட்டாங்க சோ வந்து நா டிசைன் போட உக்கார்ல்லா இல்ல ஃபஸ்ட்டு பாலகாம்ச்சு வந்து மவ் உக்காஞ்சே டீ போட்டாங்க போல நா பாக்கல சிம்ல தா இருஞ்சு டி
ம் ம்
ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள சுந்தி தா எம்மா உழைப்பத்தாலு ஒரு டீ ஒன்னு நிம்மதியா போட்டு தர மாட்டேங்குது அப்டிஇப்டினு திட்டினே ஏரிய அது தா நானு வுட்டுட்ட
ம் ம்
அதுக்காக தா அவங்க திட்டுறாங்கன் நானு வுட்டுட்டே கடைசியா பாத்தா நெஞ்சு வலிக்குதா இப்ப என்னாதா உ ப்ரச்சன எதுக்குதா அழுவ நம்பரு என்னானே தெர்ல எனக்கு சைட்ஃபுல்லா வலிக்கிது நெஞ்சு எரியுது புடிக்கிது அப்டீன்னு அய்யய்யோ இது சொல்த்த பொயி சுடு தண்ணி போட்டு ஒத்தனங் குடுக்கற்துக்குன் த்துட்டு குடிக்க குடுத்தாங்கப்புறோ ஹோம்கே வந்துச்சு போல அழுவுறாங்க்காஸ் பயங்கரமா அழுவுது அந்த அழுவருதுதா டென்ஷனாவுது எனக்கு எனக்கு புடிக்காத ஒன்னு இந் து அழுவருது எவ்ளோ வேணா நீ திட்டு மொண மொணங் பேசி என்னா வேணா பண்ணிக்கிங் அழுவும்போது ஒரு ஷெம்ம டென்ஷனாவுது
ம்
என்னா சொன்னாங்க இந் கீர்த்தி இன்னா பண்ச்சு இயரு வழக்கே இன்னு முடியல ஹவ் பில்லுக்கு போனது கீர்த்திக்கு தெரியாது
ம் ம்
ஒவ்வொரு நாள் ஏறு வேலைக்கு போண்ணா உனக்கு வலிக்குதில்ல எனக்கு வேலைக்கு போறே என்னால சுத்தமா முடியவே இல்ல ஏ அது புரிஞ்சிக்க மாட்டேங்க அதுக்கடுத்து என்ன வந்து ஏ ஒரு நால் நாலு எனக்கு ஒடம்பு செரில்ல டிசைன் வாங்காத சொ வாங்காம இருக்க மாட்டேயான் கேக்குது
ம்
அப்ப நாங் கேட்டே நீ வேலைக்கு போவாம இரு நா வாங்காம இருக்கறே இப்போ எங் எங்கியுமே உனக்கு ஆர்டுரு குடுக்க மாட்ரு எப்பன்னா ச் யாருக்கு ஆர்டரு வர மாட்டேங்கிது வர்ற ஆர்டருந்தா நா போட்டு தரே இ அவங்கிட்ட குடுத்துட்டா அவங்க அவங்க நல்லா போட்டாங்கன்னா அவங்கிட்டேயே டெய்லியு போயிடுவாங்க புரியுதா அவங்க பொறுமையா காசு குடுத்தாங்கன்னு பரவால சொல்லிதா நா வாங்கிக் போறே
ம்
ச் ம் நீ ஏ வாங்கற நீ ஏ வாங்கற நீ ஏ வாங்கறேன்னா கேக்குது
ம் அதுக்கு ஒடம் முடியில
முடிலதா
அதாலயு சுத்தமா ஒடம் முடியிலன் நெனக்கிற அது ரொம்ப கழுத்து வலிக்குதுன்னு தா சொல்லிகின்னு இருந்துது
அதாலயு முடில ஒன்னால முட்லனா போட்டு இரு பொருமையா வந்து செஞ்சுக்க போறாங்க போ செம்ம வேல ஈத்து போட்டு செய்யறாங்க எதுக்குன்னு நா கேக்
ம் அவுங்களு ஆனா மதிக்கவே மாட்டாங்க தெரிமா
இந்த மாட்ட வித்தரனாலு கேக்க மாட்ட கேக் மாட் ஏனா நீங்க சன்ன புடிச்சு விக்கதா போறாங்க வக்கல போட்டு காலி பண்ணா வக்க தின்ன மாரி போட்ட தான திண்ணோ சுத் அவுங்ளால சுத் தமா முடில வலிக்குது நெஞ்சேறிது நெஞ்சேறி கைய வலிக் கைய வலிக்குனா கையி வீங்கி போயிருக்குது மாடு ஒதச்சு அவ்ளோ பெருசு வீங்கி போயிருக்குது
ம் ம் ம் என்ன சொல்றதுனே புரில ஆனா ஐயோ கடவுளே ம் இங்க வேற காலைலேருந்து ஷட்டவுனு
கரண்ட் இல்லையா
கரண்ட்டுல்ல
அப்ரோ
கடுப்பாதா இருக்கு ஆனா ஒரு ஃபேன் மட்டு அதா இன்வெட்டர்ல ஓடுது
ம்
எப்டியோ அப்டியே காலத்த தள்ளியாச்சி நாலு மணிக்கு வருதோ கரண்ட்டு அஞ்சு மணிக்கு வருதான்னு தெரில
ம் பாப்பா தூங்குதா
என்னன் தெரில எனக்கு வேற உடம்பே முடியல ரொம்ப கால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வலிக்குது
இன்னு சரியா வரல இது
ஆ அது இல்லடா அது ஒரு பக்கம் சொல்றேன் நார்மலாவே கால் கொடையுது
வெயிட் போட்றதுனால தான் கால் வலி வருமே ஹலோ வெயிட் போட்றதுனால தான் கால் வலிக்குமே
இந்தோ இர்ரா நா கால் பண்ணற
செ செ